க
ஆ நல்லாருக்கேன் டி நீ எப்டி இருக்க ம் என்ன பண்ற
நானா இப்பதா சாப்ட்டே நீ என்ன சாப்ட்ட
நா இன்னு சாப்பல
இன்னு சாப்பல்லையா
சாப்ல நா லேட்டா தா சாப்டுவே மூணுமணி
ஓ அவ்வொளு லேட் அயுட்டுமா
பிரேக் ஃபாஸ்ட் லேட்டா தா பண்ணுவோ ம் லெவன் லெவன்தேர்டி தா ப்ரேக் ஃபாஸ்ட்டூ சோ த்ரீ ஓ கிளாக்கு லஞ்ச் ம்
ம் நா இப்பதா ஒரு ஹாப்ன்ருக்கு முன்னாடிதா சாப்ட்டே
ம் ஓகே ஓகே
ஈவினிங்கல்லா தூங்குவே உனக்கு தெரியாது கொஞ்ச நேரோ தூங்கவேண்டா செரி உன்கிட்ட பேசி ரொம்பநாள் ஆச்சுட்டுதா கால் பண்ணே
ம் ம் சொல்லுங்க
கிளம்பிட்டு
ரொம்ப வெயில்ப்பா
ம் இங்கேயு அதேதா சரியான ஹாட்டு என்னா இப்படி இருக்கு
தெரியல இந்த வருஷோ தா அதிகமா இருக்கு
ஆ போன இயர் கூட இந்த அளவு
ஆமா ஆமா ஏ மழை பெயுது அப்பப்போ பெய்யுது
ம் இங்கேயு அதேதா டூ டேஸ்கு முன்னாடி செம்ம மழ
ம்
அந்த இடியோட மழ தா அப்புறோ பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிது அப்புறோ பாத்தா மழ அதாவது மழ வந்தாலு ஒரு வழிய வருது
ஆமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு க்ளைமேட்டு
ஆ ஐயய்யோ தாங்க முல்ல ஏன் கேக்குற அதா சரி உனக்கு நீ க்ளைமேட்லா எப்படி இருக்கு ம் நானு பாத்திலேனு அதுதா எனக்கு தெர்ல புரிஞ்சுக்க முடிலியே ஆனாலு எங்க கேக்குறோ சரி வெயிலா இருக்குன் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் அந்த மாரி வாங்கி சாப்ட்டுறது
ம்
ஜூஸ் குடிச்சட்றது அப்பறோ பாத்தீங்கன்னா நோஸ் ப்ளாக் ஆயிடுது
ஆமா ஆமா
ம்
ப்ப ஜூன் வேறே ஸ்கூல் ரீஓபன் ஆகுதே
ஆம்மா ஸ்கூல் ஜூன்ல வேற அடுத்து ஸ்கூல் ரியோ
வெயில்ல போனு பசங்கப் பாவ்
வெயில போகணு காலையில ரெகுலரா இனிமே இன்னமே ஆரம்பிச்சுடு கால்ல எந்திரிக்கணு சமைக்கணு பேக் பண்னு ம் அதெல்லா ரேபர் பண்ணி எல்லா வச்
ம் எல்லாம் ஆயிட்ச்சா
ம் ம் அத புது பேக் ஆ புது பேக்கு வாட்டர் பாட்டுலு எல்லாமே இவங்களோட ஸ்கூல்ல அவங்களே லன்ச்சு குடுத்துருவாங்க அவங்களே ப்ரேக்ஃபாஸ்ட்டு குடுத்துருவாங்க ஆமா அதனால நமக்கு அந்த வேல கெடையாத்
ஆ பரவால்லையே இப்பதா நா கேள்வி பட்றே ம் அ ஓகே ஓகே ம் ம் ஃபீஸ் அதிகமா வாங்குவாங்க நெனைக்கிறே ஆ ஆமா அதானே ம் சும்மா யாரு போட மாட்டாங்க ம்
திருப்பியு ஒரு மதியோ ஒரு மூணு மணி போல பாத்தீங்கன்னா மில்க்கு குடுப்பாங்க சாக்லேட் மில்க்கு ஆ சாக்லேட் மில்க்கு அப்றோ பாதாம்மு அந்த மாதி ஹெல்த்தி தா ஃபுல் அண்ட் ஃபுல்
நான்வெஜ்ஜு தருவாங்களா
ஆஹா கெடையாது
மேறா வெஜ்ஜு
வெஜ் ஜூதா அவுங்க எவ்ளோ ஆமா எல்லாருக்குமே
போடுவாங்க
அப்படிதா அப்படிதா அவங்களோட அது அது இன்னைக்கு நேத்து கெடையாது பல இயர்சா அப்படிதா பன்றாங்க
இப்பதா நா கேள்விப்பட்றே நம்மளுக்கு நல்லதுதா இல்ல நாங்க காலைல என்ச்சி செய் செய்ய முடியாது அது நம்ளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தா
பட் என்ன ஒரு மைனஸுன் கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றது நமக்கு தெரியு அவுங்களுக்கு தெரியாது இப்போ இவங்க எப்டி ஹே என்னோட பையன் எப்டி சாப்டுவான் கேட்டீங்கன்னா அவ ஸ்பைசி சாப்பட மாட்டா கொழம்பு சாதோ புடிக்காது ரசோ சூப்பு பருப்பு அந்த மாறிதா புடிக்கு ஆனா அவுங்க அப்டி கெடையாது அவுங்க வந்து அ என்ன சொல்றது பயிர் கொழம்பு அந்த மா றில்லா குடுப்பாங்க போ பேபி சாப்ட மாட்டாங்கல்ல
ஆமா ஆமா அப்டியே இருப்பாங்க பட் னியா சாப்பிடாம
ஆனா நம்மள இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மோஸ் ட்லி சாப்புல அப்டின்னா ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் போட்டுருவாங்க மதியான கொழந்த சாப் பிள்ளன்ட்டு பட் இருந்தாலும் நம க்கு வந்து அந்த டைமிங் லன்ச் டைமிங்ந்து தோணுது அயோ புள்ள சாப்பிட்டு இருக்காங்களா இல்லையா பதட்டமா இருக்குல்ல என்னன்னு சொல்ற இவுங்களே செரி சரியான வெயிலா இருக்கு சம்மருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கலன்னு பாத்தா சளிபுடிச்சிருது
சண்டே டு ஃப்ரைடே ம்
ஆனா இந்த கிளைமேட்ட புரிஞ்சுக்கவே முடியல
ஆமா
உம் முந்தானல்லாம் செம்ம மழ பாரு அப்ப எல்லா என்ன பண்ணே அந்த பீனட்டு இருக்கு பத்தியா அதை அவிச்சு சாப்ட்டே ஒரு ஒரு நாளு அப்புற ஸ்வீட கான் சாப்ட்டோ அப்றோ ஸ்வீட் பொட்டேடோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்ணு
கே கே
இப்பயுமே வீட்ல இருக்கறதுனால நேத் தி இந்த டைமிங்ல அ வீட்ல அவுங்கல்லா இருந்தாங்க சோ அதுனால மஷ் ரூம் அந்த ரோட்டு கட மஷ்ரூம் ஸ்டைல் செய்வோல்ல கேபேஜ்ல அது நேத்து பண்ணே அந்தமாரி ஸ்கூல் பஸ்தா
ஓகே வேன் வருமா
உம் நியர்பைல வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க
ஓக்கே ஓக்கே
அப்படித்தா போகுது ஸ்டார்ட்டிங்ல நா தா கொண்டு போய் விட்டுட்டு இருந்தே
ஆ பைக்லையா ஸ்கூட்டிலேயா ஆ
இல்ல இல்ல
உம் ஆட்டலே ஓக்கே ஓக்கே
நம்ம ஆனா போய் பிக்ப் பண்ணிட்டு நா போய் டிராப் பண்ணிட்டு உம் நல்லாவே தெரியு பட் இங்க ரொம்போ டிராபிக் நடக்கு
ஓக்கே ஓக்கே
ஒவர் ட்ரபிக்கா இருக்கு
உம் ம்
எனக்கு தெரியும்னா வீட்டுல பயப்படுவாங்க வேண்டா
ஆமா ஆமாா அந்தாங்க
அவசரத்துல ரொம்போ ஸ்பீடா போயிருவோமோ ஆ அவசரோ ரொம்ப ஸ்பீடா ஆமா இல்ல இல்ல ரொம்போ ஸ்பீடா போயட்டோமோ அப்படின்ட்டு அந்த மாரி பண்ணுவாங்க
ஓக்கே ஓக்கே
வேண்டா நீ வந்து இது அப்புறோ யோச்சு பாத்தே அந்த மாரி ஆட்டோல போரது பயங்கர காசு ஒரு நாளைக்கு அவ்வளோ காசு வரு ஏன்னா என்னைய பிக்க பண்ணி கூட்டிட்டு கொண்டு போய் டிராப் பண்ணி எகைன் வந்து விடணு காலையில ஒரு தடவ ஈவனிங் ஒருல சோ அதனால என்னன்னா ஒரு வளியா பஸ்
பஸ் அதே அமௌண்ட ஆகுல அது
அத விட கம்மியல்லா ஆகு போர் மந்த்ஸ் ஒன்ஸ் டரை பண்ற மாரி இருக்கு பட் இது அப்படி இல்லல்ல
ஆமாமா ம் உனக்கு கூட எனர்ஜி இதாகும் டெய்லி டிராவல் பண்ற மாரில்ல
இது வந்நு செலவு ரொம்ப
ஆமா கரெக்ட்டு தா
ஃபீஸே நம்ம ஜாஸ்தியாதா பே பண்றோ இதுல ஆட்டோக்கு இந்த மாரி குடுக்குறதுக்கு நம்ம எங்க போறது
ஆமா கரெக்ட் தா
ஆ அதனாலதா செரி ஓக்கே நம்ம வந்து ஆ இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்லயே போய் சேரலா
உம்
அப்டின்ட்டு போட்டாச்சு இப்ப நெக்ஸ்ட் அடுத்த மன்ந்த்லருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ண போறாங்க ஐயோ வெயிலு எப்டி போ போறாங்க வர போறாங்க ஒண்ணுமே தெர்ல
ஆமா ஜூன் ஒன்னு நெனைக்கிறே ஸ்கூல் ரீ ஓப்பண்
ஆமா இல்ல இப்போ அவங்களுக்கு ஜுன் மாசோதா இவங்களுக்கு வந்து போர் உம் இவங்களுக்கு போரு கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் போரு
ஓ ஓக்கே ஓக்கே
அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்றோ ஒரு டென்னுக்கு மேல வச்சா கூட ஓகே தா தெரியுமா ஆ அதுதா சொல்ற இந்த வெயிலுக்கு நான்
டென் ஆதேன் பத்தாம் தேதி அப்புறமா தா வப்பாங்க ஸ்கூலு நா படிக்கும்போதுல்லா இந்த வாட்டி ஆமா இந்த வாட்டி ஏன் அப்டி தெரியில
அதுதா எனக்கும் தெர்ல சேரி ஓகே அவ்ளதா என்ன பண்ண முடியும்
அப்பறம்
வச்சாங்கனா போயிதான ஆகணும் ம் ம் ஏனா போ ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா செம்ம மழனு சொல்றாங்க ஒரு சில ஊர்ல இங்கெல்லா பாத்தீங்கன்னா வெயி மழையோட வெயில் தாது எனக்குல்லா கூலிங்னா ரொம்ப புடிக்கும் தெரியுமா
மா எனக்கும்
ம் ம் நின்றல வெளில போக பிடிக்கும் ஆனா இப்ப வெளில கால ஆ வேற லெவல்ல இருக்கும் இல்ல இல்ல வெளி ட்ற டைமிங்ல நமக்கு வெளில போறதுக்கு ஆசையா இருக்கும் ஆனா நம்மாள அவ்ங்கள கொண்டு போ முடியாது
ஆமா க
பட்டு இப்ப போறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் போ முடி இல்ல ம் இம்மா வெயில் இல்ல ஓவர் ஹாட்டு தாங்க முடியல ம் ஏன் இவ்ளோ நேரம் சாப்படாம இருக்க
ய ஹஸ்பண்ட்க்காக வெயிட்டிங் ம் ஆமா அவங்க வந்தா சாப்ட்டுட்டு படுத்துருவோம்
ம்
ம் அ டியூஷன்லாம் போவானா பேபி
ஆ புரியல என்ன சொல்ற
டியூஷன் டியூஷன் போவானா
இல்ல குட்டி புள்ள தான அதனால வேண்டாம் நம்மளே வீட்டுல ஓரளவுக்கு சொல்லி் கொடு
ம் ஓகே ஓகே
எதுக்கு ஆல்ரெடி அவங்களே காலையில போனா ஈவினிங் தா வர
ஆமா ஆமா இல்ல சில பேரு அம்மா கிட்ட எல்லாம் படிக்க மாட்டாங்க
கரெக்ட் தான் இவங்களும் இப்டி தா பண்ணுவாங்க பட் இருந்தாலும் புள்ளையோட டாடி வேணாட்டாங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல பட்டுட்டு வர கஷ்டோ பத்தாதா நீ வேற இதுல போட் வெளில எல்லாம் அனுப்னா சரி வராது நீயே சொல்லி் கொடுத்துகோ அப்டின் சொல்லிட்டாங்க சேரி ஓகே நம்மளோட எதுக்கு புள்ளய ரொம்ப வற்புருத்தி வுட்டாச்சி நா மெய்னா அதுக்குதா அடிச்ச சரி ஒனக்கு கிளைமேட் அங்க எப்டி இருக்கு என்னனலா
இல்ல இல்ல வெயில் தா
ம் அங்கயு அப்படித்தால்ல ம்
இன்னு ஒரு மந்த் அப்டிதா இருக்கு நெனைக்கற ஜூன் ஃபுல்லா அப்டிதா இருக்குன் நெனைக்கற
கண்டிப்பா ஜூன் ஃபுல்லா அப்படிதா இருக்கு அடுத்த தெரிஞ்சு செப்டம்பர்ல்ல தா மழ வருனு நெனைக்கற
ம் பா லாஸ்ட் டைம் ஜூலைலேயே ஸ்டார்ட் ஆயிச்சே மழ
ம் அந்த மாரிதா இதா இருக்கு அதுதா அப்போல்லா ஜாலியா இருக்கு நம்ம ஜின்ன புள்ளையா இருக்கு போது மழ பேஞ்சுச்சுனா ஒடனே நியூஸ் சேனல் வச்சு பாப் க்லீபா அஹ் போட்டாங்கன்னா ஒரு ஜாலி தா
புயல் புயல் வேற வருமே
ம் புயல் வேற நம்ம நேரத்துக்கு வரு
ஆமா எக்ஸாம்ஸ் கூட போஸ் பாண்ட் ஆயிருக்கு அந்த புயல்னால ம் இப்போ கம்மியாதா இருக்கு அந்த புயல்லா
ஆமாம்
ம் சரி ஓகே எனக்கு இன்னொரு கால் வருது
சேரி சேரி பாரு நானு வச்சறே பாய் ம்